ஓ சொல்லிக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லாருக்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
ஆ வீட்ல எல்லாருமே நல்லமா இருக்காங்க அப்புறமா எனக் குதா கொஞ்ச ஜொரோ விட்டு விட்டு வருது ஆ இது ஈவ்னிங் ஆகும்போது ஈவ்னிங் ஆகும்போது இந்த ஒடம்பு பாத்தீங்கனா சூடா ஆயிருது தல பாத்தி ங்கன்னா ரொம்ப ஹெவியா ஆகுது ஒரு மாதிரி ரொம்ப வலி எடுத்துட் டே இருக்கு தல ஆமா தோழி என்ன பண்றதுனே தெரில நா எம் இந்த மாசோ போன மாசோ ஃபுல்லா அதிகமா செலவு பண்ணது இந்த மருத்துவமனயில தா
அப்டியா ரொம்ப கஷ்ட தோழி ஒடம்பு சரியில்லன்னா நம்பளால எதுலயு இது பண்ண முடியாது கண்டிப்பா
ஆமா நீங்க கரெக்டா சொன்னீங்க நானு பாத்தீங்கனா மூனு ஆஸ்பத்திரி மாத்தி மாத்தி போயிட்டே ஆ எனக்கு எந்த மருந்து சாப்டோனா அப்போ ஜொரோ கொரயுது ஒரு ரெண்டு நாளு மூனு நாள் அவுங்க மருந்து குடு க்கறாங்க இல்லியா அத சாப்டுட்டு இருக்ற வரைக்கு எனக்கு ஜொரோ இல்ல நா சாப்புல்ல மாத் ர எடுத்துக்ல அப்டினா எனக்கு ஒடனே ஜொரோ வருது இப்ப பாத்தீங்கனா கொஞ்ச நாளாவே டெய்லி இந்த ஜொரத்துக்கு மாத்ர எடுத்து போ இல்யா நம்ம டோலோ சிக்ஸ் ஃபிப்டி பாராசிட் ஆமா பாராசிட்டாமல் டோலோ சிக்ஸ் ஃபிப்டி இந்த மாரி தெனமு நா எடுத்துக்றே
இன்ஃபெக்க்ஷன் இருக்கு
ஆ தெரியில என்னனு நா இந்த பிளட் டெஸ்டு எடுத்து தா நா செக் பண்ணு போது டை ஃபாய்டு இருக்குன்னு அவரு ர ஒ ரெண்டு மாச முன்னாடி வந்துச்சி அது ஜொரோ போய் கூட ரெண்டு மாசோ ஆயிடுச்சி இப்ப கூட எனக்கு இந்த பாத்தீங்கனா அதே மாரிதா ஆகுது ஆனா ஊனா பாத்தீங்கனா சும்மா இந்த ஜொரோ இந்த சளி இந்த இருமல்லு வந்துட்டே இருக்கு எனக்கு என்ன ஆச்சினே தெர்ல
அய்யயோ ரொம்போ கஷ்டோ தோழி இந்த மாரி கண்டினுவா நமளுக்கு ஜொரோ இருந்துட்டே இருந்தா நம்ம வீட்ல வேல்லெல்லா செய்யணு அ கொழந்தைங்கள எல்லா பாத்துக்கணு கொஞ்ச அ இருக்ற டைம்ல வந்து நம்ம வந்து சின்ன ப பசங்ளா இருக்ற டைம்ல வந்து நம்மள வந்து பாத்துக்றதுக்கு நம்மள அம்மா அப்பா இருந்தாங்க இப்ப வந்து நம்மளே வந்து நம்ம வீட்டு தலைவி மாதிரி ஆயிட்டோ அதனால நம்மள்க் ஒடம்பு செரியில்ல நம்மளுக்கு முடியலன்னாப்ப கூட நம்பளே தா எல்லாமே செய்ற மாதிரி இருக்கு அதா ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஆமா நீங்க கரெக்டா சொன்னீங்க அதேதா பிரச்சன எனக்கு பாத்தீங்கனா இப் அந்த மாதிரி ஸ்ரென்த் இல்ல ரொம்ப கால் எல்லா பாத்தீங்கனா இந்த பாதம் எல்லா ரொம்பவே கொஞ்ச தூரோ நடக்குந்தா கால் எல்லா வலிக்குது ஆமா ரொம்ப எனக்கு எனர் ஜியே இல்லாத மாதிரி இருக்கு ஜொரோ வந்தா நூறுக்கு மேலதா வருது நூத்தி ஒன்னு நூத்தி ரெண்டு இந்த மாரிதா ஜொரமே வருது எனக்கு நா இப் போ கூட நா ஒரு மூன் நாளுக்கு முன்னாடி கூட ஜொரோ வரம்போது ரொம்ப முடியில அப்டின்னு மருத்துவர்மனைல போனா அங்க அந்த தெர்மாமீட்ட அத வெச்சி செக் பண்ணு போது நூத்தி ஒன்னு ஜொரோ வருது எனக்கு ஆனா எனக்கு மு தொடும்போத் து எனக்கு ஜொரோ பாத்தீங்கனா அ மேலோட்டமா ஒண்ணுமே தெரியில அப்டியே சும்மா நம்மளுக்கு கொஞ்ச அசதி மாதிரி தா இருக்கு பாக்குறதுக்கு ஆனா எனக்கு உள்ளக்கா ஜொரோ இருக் கு நூறுக்கு மேல தா வருது ஜொரோ டாக்ரு கேக்கறாங்க என்ன என்னம்மா உங்களுக்கு எப்பவுமே ஜொரோ நூறுக்கு மேலயே வருது ஏ அவ்ளோ ஜொரோ வருது உங்களுக்கு ஏ அவ்ளோ ஜொரோ ஆகுற வரைக்கு நீங்க வரமாட்டிங்கிறீங்க அப்டின் சொல்லி
ஆமா கண்டிப்பா அவரு அ டவுட் ஃபுல் கே கேள்வி தா அது ஏனா நம்ம வந்து கொஞ்சோ ஜொரோ வந்தாலு நம்மளால ஒடம்பு தாங்க முடியாது நீங்க உங்களுக்கு வெளியில ஜொரோ தெரியலன் சொல்லி அ நீங்க போக மாட்றீங்க உள்ளந்து வலி இருக்குது உங்களுக்கு ஜொரோனால தா அந்த வலி இருக்கு சில பேருக்கு வந்து ஒரோ ஜொரோ வந்து உள்ளந்து இருக்கு நம்பளுக்கு அதனால வெளியில இருக்குற ம யாருக்கு வந்து அது தெரியாது ஜொரோ இருக்குன்னு சொல்லி நம்ம எதோ அது நம்மலே ஃபீல் பண்ற மா ரி சொல்லுவாங்க ஆனா உள்ளந்து நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி யாருக்கு இருக்கோ அவுங்களுக்குதா புரியு
ஆமா கரெக்டா சொன்னீங்க எங்க வீட்லெல்லா என்ன பாத்தீங்கன்னா உனக்கு ஜொரோ இல்லடி அது ஒடம்பு அசதி அப்டின்னு சொல்றாங்க உனக்கு அந்த சோர்வா இருக்கு அதனால உங்களுக்கு ஜொரோ ஜொரோனு நீ நெனைக்கிற அப்டின்னு சொல்றாங்க ஆனா அது போய் நாங்க ஆஸ்பித்திரில பாக்கும்போது அங்க ஜொரோ இருக்கு உனக்கு நூத்தி ஒண்ணு ஜொரோ இருக்கு அப்டின்னு சொல்றாங்க வீட்டுக்கு வந்து சொன்ன நீங்க எல்லா எனக்கு ஜொரோ இல்ல இல்ல சொல்றீங்க ஆனா எனக்கு ஜொரோ அதிகமா இருக்கு பாருங்க நூத்தி ஒண்ணு ஜொரோ இருக்கு
ப்படு மு மு முழுவதுமா கவனம் நீங்க டைப்பாய்ட்க்கு முழுதுமா கவனிக்கல போல நீங்க வந்து நல்லா அந்த புண்ண ஆர்ற மாரி பண்ணணு நம்மளுக்கு வந்து டைப்பாய்ட் வந்து ஒரு தரவ வந்துருதுனா அது வந்து சீக்கிரமா நம்மளுக்கு வயிற்லருந்து போகாது நம்மளுக்கு சின்ன சின்ன அ நம்ம எப்படி நம்ம ஒடம்ப பராமரிக்கிறனோ அது பொருந்துதா இருக்கு நீங்க வந்து நெறையா சாத்துக்குடி ஜூஸு எடுத்துக்கோங்க வயிட்ட குளிர்ச்சியா வைங்க என்ன சொல்றது அதிக அதிகமா எடுத்துக்கோங்க காரசாரோ எதுமே சாப்டாதீங்க நண்வெஜ்ஜயு கொஞ்சோ கம்மியாவே பா சாப்டுங்க அப்டி இருந்தீங்னா உங்களுக்கு வந்து உள்ளந்து புண்ணு ஆரு முதல்ல அது அது ஆறாமதா உங்களுக்கு வந்து ஜொரோ வந்துட்டே இருக்கு
ஆ செரி ஆமா தோழி கரெக்டாதா நீங்க சொல்றீங்க அதுக்குதா நா இப்போ அ பாத்தீங்கன்னா இந்த கோழிக்கறி முட்ட எல்லா எடுத்துக்க வேண்டா சொன்னாங்க அதனால நா அது எடுத்துக்கிறதே இல்ல அது வாங்கறதே இல்ல நா இப்ப என்னா பண்றது நம்மளு க்கு ஒடம்புதா முக்கியோ அது ஒடம்பு சரி இருந்தாதானே நம்மளால எந்த வேலையு பாக்க முடியு கொழந்தைய பாக்க முடியு அதுனாலதா அது எடுத்துக்கிறதே இல்ல கறியே எடுத்துக்கிறது இல்ல கோழி கறி எடுத்துக்க வேண்டா அப்டி சொல்றதுனால நா கறியே எடுத்துக்கல
ஆமாங் கரெக்ட்டுதா கோழிக்கறி வந்து நம்மளுக்கு அ ஒடம்ப சூட அதிகப்படுத்து உங்களுக்கு ஜொரோ அதிகமா வரு எவ்ளோ இருக்குதோ நம்ம வந்து வீட்டு சாப்பாட அதிகமா எடுத்துக்கணு ஆ என் என்ன சொல்றது உங்க டயட் ல வந்து நீங்க அதிகமா நா என்ன சொல்றது அ சூ ரொம்ப சூடா சாப்பிடக் கூடாது கொஞ்சோ அ சில்லுன்னுதா சாப்பணு டீ எல்லா குடிக் குடிக்காதீங்க உங்க ஒடம்ப காயத்த நீங்க பு புண்ண மொதல்ல ஆர்ற இது பண்ணுங்க
ஆமா தோழி வேற எதாவது பண்லாமா உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதுனா சொல்லுங்க
எனக்கு தெரிஞ்சது வந்து நீங்க வந்து அதிகமான பழங்கள் எடுத்துக்கணு வயிற்றுக்கு குளிர்ச்சி படற பழங்கள எடுத்துக்கோங்க ஆமா ஆம் உ ம் அ அப்பவு வந்து பாத்து நீங்க கஞ்சி சாப்பாடு அ அ இன்னொன்னு இது இது எடுப்பாங்க கொள்ளுனா எதுக்கு சொல்லுவாங்க அது கூட பார்லி பார்லி கஞ்சி வச்சு நீங்க வாரத்துக்கு வந்து மூணு தடவ இந்த மாதிரி மாத்தி பாத்தி சாப்பிடுங்க நீங்க அப்பதான் உங்களுக்கு வந்து வயிற்று புண்ணு ஆறும் அது புண்ணு நீங்க முழுவதா ஆறு மூணு மாசம் வரைக்கும் நீங்க வந்து காரம் சாப்பிட கூடாது நீங்க டைஃபைட் வேற அதிகமா வந்துட்டுன்னு சொல்றீங்க அப்பன்னா நீங்க வந்து மூணு மாசம் வரைக்கும் நீங்க காரமே சாப்ட கூடாது
நா நார்மலாவே பாத்தன்னா ஆமா நா நார்மலாவே பாத்தீங்கன்னா மூணு வாரத்துக்கு அ நாலாவது வாரம் பாத்தீங்கன்னா இந்த பண்டிகனால கொஞ்சோ நெறைய கறி எல்லாம் இருந்துச்சு வீட்டுல அதனால கொஞ்சோ அப்போ மூணாவது வாரத்துல இருந்து நா எடுத்துக்க எடுத்துட்டேன் கறி எடுத்துக்கிட்டேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா நா இதுதான் எடுத்துக்கனேன் மட்டன் கறி தா எடுத்துக்குன கோழி கறி எடுக்கல ஆனா ஒரு மாசம் வரைக்கும் நா சாப்பிடல எந்த அசைவவும் நா சாப்பிடல வெறும் இந்த காய்கறிகள்
அது நீங்க மூணு வாரம் சொல்றீங்களா அது வந்து குறைவானது தா இதான் ஏன்னா நா அதிகமா நா பெரியவுங்கள் கிட்ட கேட்ருக்கேன் அவுங்க கண்டிப்பா சொல்லுவாங்க மூணு மாசம் வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப பாத்து பாத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைஃபைட் திரும்ப வராது நீங்க கொஞ்சோ அச அசால்ட்டா இது குணமாயிடிச்சின் சொல்லி விட்டீங்கன்னா அது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு தா கஷ்டம் அது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல சாப்ட்றது வீட்டுல எல்லாருக்கும் வந்து நம்ம அசைவம் செஞ்சுட்டு கலாசாரமும் செஞ்சுட்டு நம்மளுக்கு மட்டும் அந்த கஞ்சி சாப்ட் அப்பட மாதிரி சாப்டும்ன்னு சொன்னா அது நம்மளால வந்து சாப்பிட முடியல யாராவது நம்மளுக்கு பண்ணி குடுக்குறாங்கன்னா அப்போ நம்ம சாப்பிடலாம் நம்மளுக்கு நம்மளே பண்ணிட்டு சாப்பிடணும்னா கொஞ்சோ கஷ்டமா தா இருக்காது
ஆமா கரெக்டா சொன்னீங்க இப்போ நம்மளுக்கு யார யாராவது செஞ்சு குடுக்கும் போது நம்ம உக்காந்து சாப்பிடும் போது ஆ பண்ணி குடுக்குறாங்க உக்காந்து சாப்ட்டுப்போம் நம்மளே செஞாசி சா ப்புணும் அப்படின் போது கொஞ்சோ நம்மளுக்கு அது ரொம்ப அலட்சியமா நம்ம விட்டுறது நம்மளுக்கு தான அப்படின்னு ட்டு நம்ம அல அலட்சியமா வி இதுவே நம்ம கணவருக்கு அப்டின்னா நம்ம என்ன பண்ணுவோம் செஞ்சு செஞ்சு குடுப்போம் அவருக்கு சரி ஆகணும் அப்படின்ட்டு ஆனா இதுவே நம்மளுக்காக அப்படின் போது அந்த நம்மளுக்காக அப்படின் வரும்போது நம்ம எதுவுமே சரியா எடுத்துக்கறது இல்ல சரியா டைமுக்கு சாப்டுறது இல்ல ஒரு ஏதாவது ஒண்ணு நம்மளுக்காக சமைக் கணும் கஞ்சிய கஞ்சியாவோ இருக்கட்டும் நம்மளுக்காக சமைக்கணும் அப்படின் வரும்போது நம்ம கொஞ்சோ அலட்சியமா எடுத்து எடுத்துட்டு நம்ம செஞ்சு சாப்பி
ஆமாங்க தோழி அது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கும் உடம்பு சரியில்ல நம்ம வீட்டுக்கு ஆளுங்களுக்கு வந்து நம்ம கொழம்பு எல்லாமே செஞ்சுட்டு திரும்ப நம்மளுக்காகன் ஏதாவது செய்யணும்னா அது வந்து எப்பவும் வந்து கொஞ்சோ நம்ம லேசினஸ் தா பண்ணோ கொஞ்சோ பண்றதுக்கு பண்ணணுமா அப்டின்னு சொல்லி வந்துரு அடுத்தவங்களுக்கு நமக்கு என்னன்னா அது கமிட்மெண்ட் மாரி ஆய்டுது நம்ம பண்ணி குடுத்துதா ஆகணுன் சொல்லி இப்ப நம்ம ஒரு கொ நம்ம கொழந்தைக்கு அது ஜொரோ வந்தா கூட இப்ப நம்ம பாக்குற மாதிரி நம்பள நாம பாத்துக்கிறது இல்ல அப்போ நம்பளே டயர்டா இருப்போ நம்மளே எல்லாமே செஞ்சுக்கணுனா கொஞ்சோ நம்மளுக்கு ரொம்ப பேஜாரா இருக்குது
ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க இதேதா இதுனால அதா நம்மளுக்கு இந்த மாரி ஒடம்பு சரியாக மாட்டேங்குது நம்ம அலச்சியமா விட்டுறத னாலதா
கண்டிப்பா கரெட்டா தா சொல்றீங்க நம் என்ன பண்றது எனக்கு அப்டிதா எதாவது எனக்காக நா செஞ்சுக்கணுன்னா எனக்கு அது முடியவே மாட்டேங்குது வேற யாராவுதுக்குன்னா நா எனக்கு ஒரு டியூட்டி மாரி ஆய்டுது அது டெய்லினாலு நா வந்து என்னால முடியல னா கூட நா வந்து செஞ்சிர்ற எனக்காக எதாவது செய்யணு அப்டின்னா அது என்ன சொல்றது ஒரு நாள் ரெண்டு நாள் தா அதுக்கு மேல வந்து நம்ளால கன்டின்யூ பண்ண முடியல
ஆமா
அதா கொஞ்சோ பேஜாரா இருக் கு நம்மளுக்கு ஏதோ செஞ்சு குடிச்சா செஞ்சு குடுத்தா நல்லாருக்கு என்ன பண்றது நம்ம வளந்துட்டோ நம்மளுக்குன் ஒரு ஃபேமிலி வந்துச்சு இப்போ வந்து நம்மளே செய்ற மாதி ஆய்டுது
ஆமா கரெட்டா சொன்னீங்க இதேதா அ இதே மாரிதா இருக்கு எல்லாருமே இப்போ குடும்பப் பெண் ஆயிட்ட அப்புறமா எல்லாருமே அதே மாரிதா பண்றோ நம்மள நம்ம ஹெல்து நம்ம கொஞ்சோ அலச்சியமா எடுத்துக்கிறோ அதனாலதா நம்மளுக்கு ஒடம்பு சரியாக மாட்டேங்குது நீங்க சொன்ன மாதிரி நா நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த மாதிரி நா ஃபாலோ பண்ற
இப்ப ட்ரை பண்ணுங்க நீங்க நீங்க உங்க வ வயிற்ற குளிர்ச்சியா வைங்க அதிகமான ஜூஸ் எடுத்துக்கோங்க வெளி ஜூஸ் இல்ல ஐஸ் போட்டு சாப்பிடாதீங்க வீட்லே வந்து இந்த சாத்துக்குடி பழோ வந்து கிலோ கணக்குல வாங்கி வச்சிக்கோங்க வச்சிக்கிட்டு ஜூஸ் எடுத்து எடுத்து நீங்க வந்து ஒரு நாளுக்கு ரெண்டு க்ளஸாவது குடிங்க கண்டிப்பா உங்களுக்கு குணமாகு பாருங்க
ஆமா அதுதா நா பண்ணிட்ருந்த எனக்கு இந்த டைபாட் இருக்கம் போது அந்த சாத்துக்குடி ஜூஸ் தா அதிகமா குடிச்சுட்ருந்த ஆனா அதுக்கப்றமா எனக்கு சளி வந்தது பாருங்க ரெண்டு மாசோ இருந்து கூட அந்த சளி போகவே இல்ல அதனாலயே இப்போ எனக்கு இந்த சாத்துக்குடிய எடுத்துக்கிறதுல கொஞ்சோ பயமா இருக்கு ஆனா இந்த பட்டர் ஃப்ரூட்டு எடுத்துக்க
நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு எடுக்க கூடாது சிஸ்டர் நீங்க வந்து வெளில வச்சே நீங்க வந்து அ இந்த கையிலயே இது பண்ற மாதிரி இருக்குல்ல சாத்துக்குடி பிழியிற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி நீங்க